ஆ ஹலோ ப்ரோ
ஆ ஆ கேக்குது ஓகே கிளியரா இருக்கு சேரி ப்ரோ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம இவ்ளோ நேரோ எதோ பேசுணோ நம்ம நைட் ஷிஃப்ட பத் தி இதுல உள்ள அட்வான்டேஜ் எல்லா பேசிட்டோ இப்போ அத நைட் ஷிஃப்ட்ல வேற என்ன டிஸ்அட் வான்டேஜ் எல்லா என்னென்ன ப்ரோ இருக்கு மெய்னா இருக்க போறது ஒன்னே ஒன்னு ஸ்லீப்பிங் டி ஸ்டர்ப் ஆகுது கண்டிப்பா கண்டிப்பா அது டி ஸ்டர்ப் ஆயிடு ஏனா நம்மளோட ரொ நம்ம ரொட்டின் வந்து அப்டியே சேஞ்ச் ஆவுது நைட் ஷிஃப்ட்ல அ இப்போ நைட் ஷிப்ட்ல நம்ம எவ்ளவுதா நீங்க வந்துட்டு அ நீங்க வந்துட்டு ஆ நைட் ஷிஃப்ட் வேல ஒர்க் பண்ணிட்டு பகல்ல நீங்க வந்துட்டு ஆ ஷிஃப்ட் முடிஞ்சு ஏழு மணிக்கு முடிதா ஏழு மணிலந்து அடுத்த ஏழு மணி வரைக்கு நீங்க தூங்கி எந்திருச்சாலுமே உங்களுக்கு வந்து நைட்டு ஒரு ஃபோர் அவர்ஸ் ஃபைவ் அவர்ஸ் தூங்குற மாரி இருக்காதில்ல
ஆமா அதா நம்போ சொல்லுவோ இல்லையா பசிக்கிறப்ப சாப்ட்டா ப அ அதுக்கு கரெக்டா இருக்குமாம் பசிக்கும் அந்த டைம் முடிஞ்சா அதுக்கப்றமா சாப்பிட முடியாது அந்த மாரிதா
ஆமா ஆமா அதே மாரி நம்ம என்னதா நீங்க பகல்ல தூங்கி எந்திரச்சாலு நை நைட்டு இருக்கிற ஒரு ஃபோர் டு ஃபைவ் அவர்ஸ் நல்லா டீப் ஸ்லீப் தூங்குன மாரி ஆ அன்னைக்கு வந்து இருக்காது நாம என்னதா டொவ்ல்வ் அவர்ஸ் தூங்கி எந்திருச்சிருந்தா கூட அன்னைக்கு மறுபடியு வந்துட்டு ஆ ஒரு டியூட்டில வந்துட்டு போனா ஒரு மாரி ஒரு டயர்ட்னஸ் ஒரு மாரியே இருக்கு அந்த அந்த மறுபடியு அந்த டியூட்டி நைட் ஷிஃப்ட்ட கொண்டு போறதே பெரிய விஷ்யமாதா இருக்கு அது இல்லாம நீங்க கண்டியூஸ்ல்லா ஒன் வீக்கெல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க அந்த ஒன் வீக் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க என்ன பகல்ல தூங்கிருந்தாலு நைட்டு வந்துட்டு டயர்டா இருக்கு பகல்லயு டயர்டாதா இருக்கு சரியா நைட் தூக்கோ இல்லாம ப பகல்ல டயர்டா இருக்கு பகல்ல என்னதா தூங்குனாலு நைட் மறுபடியு அந்த ஒர்க் பண்ணும்போது என்னதா இருந்தாலு நைட்டு தூங்குற மாரி பகல்ல தூங்க முடியாது இல்லீங்ளா
ஆமா
இதுல வந்து பாத்தீங்கன்னா நெற இன்னொரு பிரச்சன என்னனா நம்மோ சாப்பாடயே நம்ம வந்துட்டு சில நேரோ ஸ்கிப் பண்ற மாரி இருக்கு தூக்கத்தில சரி வேண்டா தூங்கிடுவோ தூக்கோ வர்து தூங்குவோன்ட்டு சாப்பாட ஸ்கிப் பண்ணுவோ அது பெரிய ஹெல்த் இஷ்யூஷ்ஷ கொண்டு போயிருக்கு
அதேதா உன்னொடு இன்னொரு விஷ்யோ சொன்னீங்கன்னா மெய்னா ஆ மெய்னா வந்து இல்ல நைட் ஷிஃப்ட்லதா எல்லாருமே அ போத் அன் மென் அண்ட் உமன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு நைட்ல மொ அ லேடிஸு வெறு ஒர்க் பண்ணுவாங்க அவுங்களுக்கு என்னனா டிராவலிங் கஷ் டமா இருக்கு டிராவலிங்கு நைட்லனா ரொம்ப பதினோரு மணி தா அப்டி பண்றது அதெல்லா கொஞ்சோ கஷ்டோ இருக்கு நா ஒக்காந்த நா இருந்த பே ச்ல என் கூடெல்லா ஏகப்பட்ட பேர் டீம்ஸ் இருந்திருக்காங்க டிராவலிங் கஷ்டமா இருக்கு அதெல்லா ஏகப்பட்டது இருக்கு
ம் இல்ல ப்ரோ இப்போ எல்லா வந்துட்டு நெறயா சொல்றாங்கல்ல இப்ப வந்துட்டு ஏ ஐ வந்துட்டு நம்ம ஒர்க் எல்லா ஆக்குபை பண்ண போது அப்டின்ற மாரில்லா சொல்றாங்கல்ல அது எந்த அளவுக்கு உண்ம எல்லா உண்மைலயே ஃபியூச்சர்ல நடக்குமா
ஆமா இப்போ இப்ப எப்டி நம்ம வந்து வீட்டு மெஷின்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இப்போ மிஷின்ஸ் வந்து ஹேண்டில் நம்ம பண்றோமோ அதே மாரி ஹேண்டல் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு எரா வரு இப்ப நம்ம மிஷின்ஸ்ஸ நம்ம வந்து பாத்து அத ஹேண்டல் பண்றோம் பட் இப்ப மிடில் மேனா ஒரு பெர்சன் ஒரு சர்வீஸ் வரும் இப்ப நீங்க பண்ணிட்டிருக்கீங்க அத நீங்க உங்களுக்கு அதுல இப்ப ப்ராப்ளம் எல்லா சொன்னீங்க இல்லியா நம்ம அத கொஞ்ச ப்ராக் கேர்லெஸா விட்ட இஸ்ஸீஸ் என்னவோ அத வந்து ஏ ஐ பாத்துக்கு ஏன்னா ஏ ஐ வந்து ஸ்கின் எந்த இஸ்யூஸு எந்த ஒரு ஹெல்த் இஸுசு வராது இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் மிடில் மேனா அத போட்டு நீங்க அத ஹேண்டல் பண்றோ அவ்ளதா ஒரு டச் அப் பண்ற அளவுக்கு வந்துரும் நாம் இப்ப என் வேல யே அவ்ளதா நான் பண்ற மானிடர அது பண்ணிரும் ஒரு பத்
நம்ம நம்ம குடுக்குற ஒரு நம்ம குடுக்குற ஒரு சொல்யூஷன அது குடுக்க முடியுமா நம்ம வந்து இப்ப நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்விங் நம்ம பண்ணுவோ அதே ப்ராப்ளம் சால்விங் அதுவு பண்ணுமா இப்ப நம்ம நம்மள மாரியே அதும் யோசிக்குமா
ஆமா அதுதா இங்க இங்க அங்க எல்லாரு தப்பா புரி அதுதான் நம்ம குடுக்குற ப்ராப்ளம் ஸால்விங் எப் எப்டி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியு அந்த அளவுக்கு க்ளிய நம்ம படிச்சதை வச்சு சொல்வோம் பட் ஆனா ஏ ஐ குடுக்குறது வந்து ரொம்ப டீப்பா இருக்கும் அனலெசிஸ் அந்த ரிப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு அதெல்லா நம்ம கம்பரிசன் பண்ணவே முடியாது இங்க எதுல ப்ராப்ள வரும்னா கமாண்ட்லதான் ப்ராப்ளம் வரும் நம்ம குடுக்கற கமாண்ட்ஸ் அது ஃபாலோ பண்ணுமா கன்டினியூஸா அப்படின்றது தான் கன்ட் டினியூஸா வந்து அத பாலோ பண்ணுமான்றது அது ஒரு பெரிய ஒரு டாக் இருக்கும் ஏன்னா அது வந்து ஏன்னா இப்போதைக்கு அது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க அத டிப்ளாய் பண்ணிட்டு அது எப்டி ஹேண்டில் பண்ணும்ன்ற அது ஒரு இதா த்ரீ இயர்ஸ்ல வந்து எல்லா வேல போயிடுமானா முடியாது அது கஷ்டம் என்ன இருக்கிற எல்லாஸ் இன் இருக்குற எல்லா சர்வீசஸ்ஸையும் அத ஹேண்டில் பண்ணி டாக்கில் பண்ணி அதுக்கப் புறோ அது என்ன ஆகுதுன்றது அப்ப ஒரு கத ஏன்னா எடுத்தோன்னே ஏ ஐ வந்து எல்லாத்தையு எடுக்கணும்னா அது கிட்டத்தட்ட இன்ன ஒரு டென் டு ஃபிப்டீன் இயர்ஸ் ஆகும்
அப்போ அந்த டென் டு ஃபிப்டீன் இயர்ஸ்ல வந்துட்டு அப்போ கண்டிப்பா உள்ள அதிகமாவே சான்சஸ் இருக்கு
ஆமா கண்டிப்பா ஆய்டும் வராதெல்லாம் சொல்ல இதுக்கு மேல எல்லா சொல்ல மு
ஏன்னா நம்ம முன்னாடில்லா எதையாவது நமக்கு ஒருத்த ஒரு விஷயம் தெரியணும் அப்டின்னா நம்ம என்னப் நம்ம டைரெக்டா கூகுள்ள போவோம் கூகுள்ள போயிட்டு கூகுள்ள தா சர்ச் பண்ணுவோ இப்போ அப்டி இல்ல ஏ ஏ ஐ க்குன்னு தனி ஒரு ஒரு இதே கொண்டு வந்டாங்க மெட்டா அப்றம் ஜெமினி இந்த மாரி நெறைய கொடுக்குவாங்க எவ்ளோ டீடெய்ல் ஒரு எனக்குலா வந்து இப்ப வந்து நா ஒரு விஷயமா உங்களுக்கு ஆல்ரடி சொல்லி பேசிருந்தேன் நம்ம நாவொரு நா ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கே அப்டின்ற மாரி அத நாப் பத்தி எனக்கு அந்த அது ரிப்போட்ஸ் எனக்கு குடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எனக்கு வந்துட்டு அவங்க மெடிக்கல் கோடு நெறைய வேர்ட் யூஸ் பண்ணிக்காங்க மெடிக் கல் வேர்டு நெறைய யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல மெட் நா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஜி மெட்டா ஏ ஐ ல நான் போடுறேன் எனக்கு டீட் டெய்லா நம்மகிட்ட யாரோ ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ற மாரி எனக்கு வந்துட்டு கிளியர் கட்டா குடுக்குது உங்களுக் கு வந்து இந்த டாக்டர் வந்து இந்த மாரி சொல்லிருக்காங்க இந்த மாரி உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க நீங்க இந்த மாரி டெஸ்ட் டெஸ்ட் எடுத்தா அவர் இந்த மாரி அ ரிசல்ட் வரலாம்னு எக்ஸ்போர்ட் பண்றாரு நீங்க இதுக்கு இது வந்து இதுக்கான இத நீங்க இந்த டாக்டர்ட்ட மறுபடி கன்சல்ட் பண்ணுங்க அப்டின்னு எனக்கு யாரோ ஒராள் வந்து எனக்கு ஒரு ஒரு ஆள் எனக்கு வந்து டீச் பண்றாங்க ரொம்ப அட்வான்சு நம்ம வந்துட்டு முன்னாடினா ஒரு விஷய தெரியலையே அந்த விஷயத்
இப்போ இப்போ இன்னும் இன்னும் நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம்னா ஏஐ வந்து பெருசா ஆ பயப்படுறோம் பட் ஆனா இப்ப அத அட்வான்ஸ் பண்ணி ஏகப்பட்டது வந்துடுச்சு இப்ப நீங்களே தெரிஞ்சிருக் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் இந்த ஓபன் ஏ ஐ ஓபன்க்லா இந்த கிளார்டு சாட்ஜிபிடி எல்லா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு என ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்துருச்சு இதுல என்ன ஒரு பகுனா இப்ப ஒரு பிராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னா அது கிளீல வந்து ஒரு ப்ரெண்ட்டெண்டு பேக்கெண்ட்டு அப்புமா ஒர் ஒரு வேற ஆஹ் இதுல இருக்கு கிளவுடு ஒர்க் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க இது எல்லாத்துமே வந்து ஒரு ஏ ஐ யே ஒர்க் பண்ணும் இப்ப ஒரு ஏ ஐனா என்னன்னா ஒரு ஹியூமனோட பக்கத்துலருக்க அதுக்கு தகுந்த ஈக்குவல் ஒரு மெம்பரூ அந்த ஏ ஐ என்ன பண்ணும் ஒரு ஏஜெண்ட் கிரேட் பண்ணிடும் அந்த ஏஜென்ட் வந்து பேக் எண்ட் ஒர்க் பண்ணிடும் இன்னொரு இது ஏஜென்ட்டு வந்து ப்ரெண்டட் பண்ணும் இதுலல்லா மொத்த ஒர்க்கு அது பண்ணு இதுதான் அந்த ஒர்க்ப்ளோ சொல்லுவாங்க இல்லையா மொத்தத்தையு அது பாத்துக்கு
ஓகே பட் இது எல்லாத்தையும் வந்து எல்லா ஒரு பு்ரோக்ராம்ல தான் வருது இல்லையா
ஆமா ஆமா கண்டிப்பா
ஆ இப்ப அந்த ப்ரோக்ராம குடுக்குக்கறதே இப்போ ஒரு ஹியூமன் தானே ஆனா இப்போ அந்த இத ஒன்ஸ் குடுத்துட்டோம் அப்டின்னா இந்த படத்துல வர்ற மாரி ஒன்னு ஒருதே ஒரு ஒரு இப்ப ஒரு ஒரு ரோபோவே இன்னொரு ரோபோவ அதுவா உருவாக்கிக்கிடும் இல்லையா அதே புரோக்ராம் குடு குடுத்து
ஆஹ் ஆமா அதுதான் சொல்றேன் இங்க ஆமா ஒரு ஒரு கம்பெ கம்பெனில வந்து ஒரு சப் டிவிஷன்லா போ இப்பயே நம்மளுக்கு ஐ ஆக்கி இருக்கு இல்லையா ஒரு எச் ஆரு ஒரு மேனேஜரு ஒரு ஜென்ரலு அதுமாரி சோ அதுதான் இங்க வந்து என்ன ஆகும்னா ஒரே என்னது எச் ஆரோட வேலய தான் எடுத்து த வர கீழ இருக்குற வெள்ளய எடுக்காது எடுக்காதுன்னா அஹ் ஆவன எச் ஆரே எடுத்துட்டா அது கீழக்குறவங்க எதுக்கு வேல அதுதான் அந்த எச் ஆரோட வேலையா மொத்தத்து என்னன்றது ஒரு மெயின் ஒரு ஏஜென்ட் எடுத்துக்கும் அதுக்கு கீழ சப்டிவிஷன் ஸ்கில்ஸ் க்ரியேட் பண்ணி அது பாட்டு வ பாத்துோம் பட் ஆனா இதெல்லாம் பண்ணணும் ஆமா
இப்போ அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு மேனுபேக்சரிங் எடுத்துக்கோங்கள அ இந்த ஒரு கார் மாரி இருக்கு முன்னாடில்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸ்ஸையும் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி ஆஹ் எல்லாத்தையும் வந்து என் கையாலேயே ஒரு ஒரு போல்டு டைட் பண்றதுல இருந்து எல்லாமே கையால பண்ணுவேன் இன்னைக்கு அதே மேனுபக்சரிங் எல்லாமே ரோபோட்டிக் பண்ணுது அப்படியே பார்ட்ஸ் அதுவா தூக்கிட்டு வருது அதுவா வைக்குது அது அதுவா வந்துட்டு க்ரு டைப் பண்ணுது ஸ்பே இது போல்ட் டைப் பண்ணுது ஒரு
அத அத குட விடுங்க அத குட விடுங்க இப்ப பாருங்க இப்போ லாஸ்ட்டு ஒரு டூ இப்போ ரீசண்டா எல்லாமே தெரியு இந்த ஃப்ரை ரைஸ் போட்றது குட ஒரு மிஷினு போடுது
அதுக்கொரு மிஷின் ஆமா அது ஒரு அதே மாரி ஓ சமையல் இல்லிங்க ஃப்ரைட் ரைஸ்
நீங்க டூ அந்த அந்த ஊக்க வச்சி நம்ப தூக்கி அ இது பண்ணுவோ அதுதா அத ப்ரைட் ரைஸோட ஒரு ப்ராசஸே அத கூட நம்ப இது பண்ண தேவயில்ல ஜெஸ்ட் கட் பண்ண வெஜிடபிள்ஸ ஆடரா போட்டு வந்தா போது
ஆ அதே மாரி இப்ப நெறையா அதே மாரி வந்திருக்கு இப்ப வந்து பக்கத்துல ஒரு வெய்ஸ் கேள் இருக்கு இதுல வந்து அடு அதுல என்னென்ன பொருள் வேனு என்னென்ன இன்கிரீடியன் வேணுங்கறத க சைட்ல போர்ட்ல காம்மிக்குது அதெல்லா எடுத்து வச்சி இவ்ளோ கிராமு இவ்ளோ கிராம்ன்னு குடுத்திருக்கு அந்த கிராம்ம அளந்து அதுல போட்டா போது அ இதுவே ஒரு பிரியாணி மொதக்கொண்டு ரெடி பண்ணிறது
தோ பாருங்க அவ்வளோ அலு வரவு தெரியுது பட் ஆனா என்னன்னா ஏதோ இப்ப சொன்ன இல்லையா எல்லாமே கர்ட்டா பொயிட்டு இருக்கு பட் ஆனா என்னன்னா இந்த எண்டு் இந்த எலக்கு மெயின்டெனஸ்க்கு திருப்பியு ஒரு ஆளு வருவாங்க பட் ஆனா இப்ப கூட மா இப்ப நம்ப பண்ற மானிட்டெய்ரிங் டீம் மாட்டாங்க சப்போர்ட்ல இருக்க மாட்டாங்க அதுக்குன்னு தனியா ஏ ஏ ஐ ஏஜென் சப்போர்ட் அட்மின் சிஸ்டமோ அந்த மாரி இருக்குறவங்களுக்கு மட்டுந்தா வேல ஒர்க இருக்கு கா இப்பக்கூட வேலையா வெச்சிட்டு இதையே பண்ணணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்டியெல்லா முடியாது
ம்
இல்ல என்னா பண்ணா பண்ண முடியு கூட நம்ளுக்கு சர்வே ஆக முடியுமா அத பண்ணா அவுங்ளுக்கு ஓகே இல்லன்னா கொஞ்சோ கஷ்டோதா
சேரி சேரி பட் ஆனா கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி ஒரு அடுத்த ஒரு பத்துல இருந்து ஒரு பதினைஞ்சு வருஷத்துல வந்துட்டு கண்டிப்பான முறையில எல்லா எடத்துலயு ஒரு ஏஐங்கிறது வந்து இருக்கு
கண்டிப்பா இப்ப மெடிக்கல் சிஸ்டத்துலயே அத டிப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மே மே மெடிக்கல் பீல்லே அது டிப்ளோ
ஆமா நா ஆக்சுவலா நா இப்போ நா ரீசன்னா என்னோட மெடிக்கல் ட்ரீட்மென்ட்க் காண்டி நா ஒரு ஹாஸ்பிடல் பெரிய ஹாஸ்பட்டல் சென்னைல உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல் பொயிருக்கோ அங்க போட்டிருக்காங்க ரோபோட்டிக் சர்ஜரி அப்டின்னு சொல்லிட்டு ரோபோட் வந்து சர்ஜரி பண்ணது
ம் இதெல்லா ஒரு ஃபைவ் டு சிக் செவன் இயர்ஸ் முன்னாடிய இருந்தே இருக்கு பைவ் டு செவன் இயர்ஸ் முன்னாடி ஹார்ட் சர்ஜரிக்கு சம் இஸ்யூஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க அதுலயும் நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் இதா இருக்கு நல்ல ச சர்வைவல் ரேட் இருக்கு
கே பட் ஆனா சின்னதா ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒரு பேஸ் பண்ணாலு இது வந்து பெரிய ஒரு நெகட்டிவ்
பட் அது அதுதான் நம்ம யோசிக்கிறது பட் ஆனா ஹியூமன் பண்ற எறனோட ரோபோட்ஸ் பண்றது
கம்மியா இருக்கு எரரோட இது கம்மியா இருக்கு
ஆமா அந்த ரேட் வந்து கம்மி எரரு
கண்டிப்பா கண்டிப்பா
சரி ப்ரோ ஆ அடுத்த காலுக்கு அவைலபிளா இருப்பீங்களா இல்ல எப்டி ஆ எப்டி
ஓகே மேம் தேங்க்ஸ்